அ ஹலோ க்கா கேக்குதா
ஆ கேக்குதுடா உனக் கேக்குதா இந்த இன்றிமென் ஃபோன் எடுத்தோனே இந்த குவாலிட்டி செக் அதெல்லா பண்ணினும் போல கேக்குதா கேக்குதா கே இதா
ஆமா ஆ
உங்க ஊர்ல ஒய்ஃபை கனெக்ஷன்லா
ஆம் எங்க எங்க ஊர்ல வந்து நெட்வொர்க்வந்து ரொம்ப ஒஸ்ட்டா இருக்கு இப்ப சும்மா நார்மலா ஏதாச் ஸ்ஒரு என்ன சொல்றது ஒ ஜஸ்ட் கூகுள் ஏதாச்சு ஒரு ட் ஒன்னு ஏதாச்சு ப்ரௌஸ் பண்றனா கூட லோட் ஆகு அதனால ஒய்ஃபை கனெக்ஷன் போட்டாச்சு ஒய்ஃபை இல்லாம கொஞ்ச நேர கூட இருக்க முடியாது கட்டாச்சுன்னா அவ்ளதா இது கால் பேசும் போது கால் பேசுறது கஷ்ட ஆ நெட்வொர்க்கு இ ஒரு வீடியோ யூடியூப்ல த்ரீ சிக்ஸ்டி பி ல கூட பே பே ஆகாது ரொம்ப ஒஸ்ட்டா இருக்கு நெட்வொர்க்
பஸ்ட்டா இருக்கு எங்க எங்க வீட்டான்ட ஆக்சுலா எங்க ஊர்லேயே நெட்வொர்க் போறோ ஆனா வந்து இங்க வந்து என்னன்னா இந்த வெளியே போயி தா ப்ராண்டட் நெட்வொர்க்கு வெளிய ப் போய் பேசினா தா நெட்வரு ஆனா அது பெரிய ப்ராண்ட்ல தா நாங்க வந்து ஒய்ஃபை கனெக்ட் சும்ம வாங்கிருக்கோ ஒய்ஃபை நல்லா எடுக்கு ஆனா இப்ப நம்ப நார்மல் கால் பேச ஆ வராது காலே நான் வைபைல தான் பேசுவேன் சோ அது மாதிரி ஆனா ஊர்ல இப்ப அம்மா வீட்டு்ல எல்லாம் போனோம் அங்க அங்கயமே வைஃபை இருக்கு ஆனா அங்க வைஃபை இல்லாம நார்மலா பேச சமயம் எடுக்கலாம் இங்க வந்து கேட்டா வந்து இது சிட்டிரான்ங்க ரொம்ப மெயின் ஏரியால தான் இருக்கோம் அங்கேயே இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு
ஹ ஹ ஹம் ஓகே ஓகேகே எல்லா விஷயத்திலயுமே உங்க நீங்க ஓகே ஆனா கொஞ்சம் கஷ்டனாம் போது
ஆமா எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் கஷ்டம்தான் எ அதுவும் நான் வச்சிருக்க நெட்வொர்க்கு ஏர்டெல்கும் நாங்க வந்து ஆஹ் இதுவும் பா டிவியும் அதுதான் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து வைஃபையும் அதுதான் போட்டுரு ஆனாலும் எனக்கு அந்த நெட்வொர்க் வராது எங்க ஹஸ்பண்ட் வேற நெட்வர்க் யூஸ் பண்றாரு அவருக்கு வரும் ஆனா எனக்கு வராதது நாங்க வந்து எங்களுக்கு எல்லாமே இதே இங்க வந்து அந்த ஒரே ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்காக தான் இவ்ளோ ந ஸ்கூல் நல்லா இருக்கும் ரொம்ப பிரசர் பண்ண மாட்டாங்க ஆஹ எப்படினா ஹேண்ட் ரைட் இங்கவந்து பசங்கள்து கூட பொண்ணுங்க மாதிரி இருக்கும் குட்டி குட்டி பசங்கள்து பாய்ஸ் ஹேண்ட் ரைட்டிங்ஒரு மாதிரி கொச்சன்னு இருக்கும் இல்லையா அது மாரி இல்லாம நல்லா வித்துட்டு வந்துடுவாங்க அது மாதிரி பிரஷ எல்லாம் பண்ண மாட்டாங்க ம் இப்போ ஒரு டேபிள்ஸ் படின்னா அவங்களே படிக்க வச்சருவாங்க எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க எக்ஸாம்ஸ் எதுக்குமே நம்மளுக்கு க டென்ஷன் பண்ண மாட்டாங்க. பசங்களுக் என்ன தேவையோ என்ன புரி. ரிரா மாரி சொல்லி தருவாங்க. அது நல்லா இருக்கும் எங்களுக்கு அது நறைய பேர் நறைய கம்ப்ளைட் சொல்வாங்க பட் எனக்கு பர்சனலா அது. ரொம்ப புடிச்சு இருக்கறதுனால அது நலன்லா இருக்கும்
ஓகே ஓகே சொல்ற நீங்க சொல்றத பாத்தா அந்த ஸ்கூல்க்காக எல்லாத்தையும் டாலரி பண்ணிட்டு இருக்கிங்கலாங்க
ஆமா ஸ்கூலுக்காக அப்பறம் அவங்க வந்து அவரோட ஆஃபீஸ்க்காக அங்க கித்த ஆஃபீஸ் கிட்டவே பாத்தோனா அங்க வந்து ஆ அப்பார்ட்மெண்ட் தா அது வந்து என்னன்னா ம் கொஞ்சம் காஸ்டும் அதிகமாக் ம் அது இல்லாம ரொம்ப சேஃப்டி கம்மி ஏனா வந்து எல்லாமே வந் ந்து அ வேற மொழி ஆட்கள் தா நறைய இருப்பாங்க. எல்லா வந்து அந்த ப் கான்ட்ராக்ட் பிசினஸ் மாரி பண்றாங்க பத்தியா அந்த ஆட்கள் தான அப்போ பாப்பா ஸ் கூல் போயிட்டு வராப்போ. அதெல்லா ரொம்ப கஷ்டம் ஆ இப்போ இங்கன்னா வந்து கொஞ்ச நறைய பேர் தெரிஞ்சா தெ தெரிஞ்ச தெரிஞ்சவங்கல்லா இருக்காங்க அதுனால இப்போ ஏதோ ஒர் ப்ராப்ளனா கூட வந்து பாத்துபாங்க அப்டின் சொல்லிட்டு அது மாரி. எடுத்துக்
ஓகே ஓகே ஓகே ங்கா ம் ஸ்கூல்லல்லா எத்தன மணிக் போயிட் டு வருவாங்க டைமிங்லா அப் ட் சீக்கிரம் விட்ருவாங்களா
காலையல எயிட் ஃபிப்டீன்னு அப்புறம் மத் அஹ ஈவினிங் வந்து த்ரீ ஃபிஃப்டீன்க் விட்ருவாங்க அஹ நம்ப தா கூட்டிட்டு வர மாரி இருக்கும் போயி கூட்டிட்டு வர மாரி இருக்கும் எங்களுக்கு கொஞ்ச கிட்ட தா ஒரு ஒன் கிலோமீட்டர் கூட காது கொஞ்ச அத விட கிட்டதா அ ஸ்கூல் பேக் சைடே எடு தக்கு வீடு தம்பி அப்ப குட்டியா இருந்தது நால கிட்டவே பாத்துட்டு அப்பதா அவருக்குமே பஸ் வரு ஆஃபீஸ்க்கு சோ ஆஃபிஸ் பஸ் வர னால கொஞ் மெயின் ரோடு பக்கமா எடுத்திருக்கோ
ஓகே ஓகே ஓகே க்கா
ம் நீங்க காலேஜ்ல ஹாஸ்டலா
இல்லல்ல அ தனியாதா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்கோ
ம் இல்லல்ல ஹாஸ்டல்ல இல்ல இல்லா நா நல் ஜிஎம் மார்க் எடுத்தே நா வந்து ஆக்சுலா ஆ டென்துலயு சரி ப்ளஸ் டூ லியு சரி நா வந்து ஆ டிஸ்ட்ரிக் ஹோல்டர் நானு சரியா
ஓ ஓகே
சரியா நா வந்து நிறைய மார்க் எடுத்தேன்னா எனக்கு வந்து அப்ப ரொம்ப ஆசை ஆ நா வந்து வெளிய படி கனுன் சரி சொல்லிட்டு அதே மாரி நா வெளிய இடத்துல வந்து காலேஜ் கவுன்சிலிங் போய் காலேஜ் சூஸ் பண்ணிட்டே சூஸ் பன்பிறகு என்ன ஆச்சுன்னா போயிட்டு எல்லாரு போறோ அட்மிஷன்கு போனாம் நீங்க வந்து சால்ட் வாட்ரே இல்ல சுடுதண்ணி இல்ல அது அது பெரி யூ ப்ரச்சன ப் அது காலேஜ் போய் பாக்றோ எடுத்துட்டு பிறகு தா நா காலேஜே போய் பாத்தே சரியா காலேஜ் போய் பாத்தா சுடுதண்ணி இல்ல அப்ற எங்க அப்பா வந்து சொல்லிட்டாரு இல்லல்ல அவ இல்லரு ருக்க மாட்டா சுடு சுடு தண்ணி இல்லாமலா இருக்க மாட்டா சொல்லிட்டு அப்ற மேனேஜ்மெண்ட்ல காஸ் குடுத்து டொனேஷன் குடுத்து போய் சேந்த இங்க ஊர்லயே சேந்துட்ட
ஒரு சுடுதண்ணிக்காக காலேஜே மாத்திட்டீங்களா
ஆமா வேற வழி இல்ல அப்புறோ சாப்பாடுக்கு வேற சண்டெல்லா வருமா ஆக்சுவலா எனக்கு ஒ ஒர்க்கு கூட வெளிய வந்து அனுப்ப மாட்டந்தா சொன்னாங்க அதுக்கப்பற நா அடம் புடுச்சு கைல காள்லெல்லா விழுந்து இல்ல இல்ல அனுப்புங்க அனுப்புங்க அப்புடில்லாஸ் சொல்லிட்டு அப்பறோ வந்த அதனால அங்க ஓக் க்கு வரும்போது சாப்பாடு நல்லாவே இருக்காது சரியா அதுவே சாப்புடுங்க அ அப்போ வந்து என்னன்னா ஆமாங் கூட இருந்தாங் எங்க அக்காங்க இருப்பாங்க அப்பாஸ்ல நாங்க சின்ன பொண்ணு கூட நறைய அக்காவுங்களா இருப்பாங்க அவங்கல்லா வந்து சொல்லுவாங்க ஆ என்னன்னா இல்ல இல்லதா அவங்க எல்லாமே பேசுறது எனக்கு ஃபர்ஸ்டு புரியவே புரியாது அவங்க வந்து கொஞ்ச வேற மாரி பேசுவாங்ளா எனக் புரியாது அவ் இப்ப கொஞ்ச நல்லாஸ் செட் ஆயிடுச்சு அப்புறோ வந்து சொல்லுவாங்க அவங்களு நைட் ஷிஃப்டாதா இருப்பாங்க அப்ப வந்து சொன்னாங்க இல்ல கொஞ்ச அட்ஜஸ் புடிக்கு எல்லா அப்புடிதா அப்புறோ பழகிடு அப்டின் சொல்லிட்டு அப்புறோ அப்புறோ கொஞ்ச செட் ஆயிடுச் ச்சு அதனால அப்போ இப்பவு மாரி இப்புமே வரையுமே அந்த ஹாஸ்டல் லைப் நல்லாரு இருக்குனு அவங்களால அப்டின்னுதா சொல்லலா
ம் புரியுது புரியுது
அது மாரி
ம் ம் ம் ம்
ம் அப்புறோ நீ சொல்லிட்டு இருந்தல்ல மா கடல்லாம் வருங்க
ஆ ஆமா காலேஜ் போற ஒரு பஸ் ஸ்டாப் தொடர்ந்து காலேஜ் போற வழியில ஃபுல்லா அங்கங்க மாடு சுத்திட்டு இருக்கு பேப்பர் நோட்டி சாப்புட்டுட்டு இருக்கு சைடுல குப்பத்தொட்டி எதனா சாப்புட்டு இருக்கு எனக்கு அதல்லா சாக்கிங்கா இருந்துச்சு என்னடா இது இங்க இப்ப தோட் அஹ் வீட்டுல கட்டி வச்சிருக்க மாடு இல்ல இ ஏதாச்சும் புல்வெளியில கட்டி மேயர மாடெல்லாம் இப்படி சுத்திட்டு இருக்குது யார் இதுக்கெல்லாம் யாரு இதெல்லாம் பாத் பத்துப்பாங்க யாரு இதெல்லாம் கொண்டு போய் பால் கறக்கறது யாரு அப்படின்னு ஒரே யோசனையா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆகதா புரிஞ்சு த அந்த மாட்டோட ஓனர்க்கலாம் காலையில வந்து பால கரந்துட்டு ஆஹ த ம ப ஆமா விட்டுட்டு போயிருவாங்க அது பாட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு அது தேவையான இதுல்லாம் போய் என்னென்ன வேணுமோ எங்க எங்க சுத்தி சாப்ணுமோ சாப்பிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துடுமா வீட்டுக்கு வராதா சாயந்தரம் வந்து அவுங்க வந்துரும் வராத டைமுக்கு போய் அவுங்க அந்த மாட்டலாம் ஓட்டிட்டு வந்துருவாங்களாம் ஆஹ அத எனக்கு ரொம்ப புதுசா ஆங்க இருந்துச்சு என்னடா இது யாராச்சி மாட்டை கீட்டு புடிச்சிட்டு போயிட்டாங்கனா என்ன பண்றது அந்த மாறியெல்லாம் பேசிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் அதெல்லாம் அப்டி ஆஹ அப்டினா இதல்லாம் பண்ண மாட்டாங்களா அங்க இந்த ஊரு பழக்கம் நார்மலா இதுத்தான் ஆஹ் அவங்க பாட்டுக்கு விடுவாங்க அது பாட்டுக்கு மேந்சுட்டு சாய்ந்தரம் வீட்டுக்கு வந்ததும் நேர வந்துரும் ம்ம் அந்த டைமுக்கு வந்து அவுங்க அந்த மாட்டு ஓனர் வந்து புடுச்சிட்டு போயிறாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க சேரி சேரி அது தான் வேற ஒன்னும் இல்ல
ஆக்சுவலா நம்ம வீட்டுல வந்து எங்க வீட்டுல எல்லாம் வந்து ஃபேன் போட்டு வைப்பாங்க இப்போ ஃபேன்ல வந்து கொஞ்சம் அப்டேட் ய ஏசி போட்டு வச்சிருக்காங்களாம் மாட்டுக்கு ரொம்ப பாசம் ரொம்ப இதுவா இருக்கு இல்லையா ரொம்ப அனல் அதிகமா இருக்குது ரொம்ப டயர்டா இருக்கு இதோ சொல்லிட்டு இப்பதா வந்து எங்க மாமனார் என்ன பண்ணிருக்காரு இன்ஸ் ஆ எங்க வீட்லயே வந்து அங்க வந்து ஊர்ல நீங்கஸ் சொன்ன மாரி வில்லேஜ்ல வந்து த்ரீ கேஸ் வராது இல்லையா எப்பயாச்சு ஒரு வாட்டிதா வரு ஃபஸ்ட்டு கூலர்தா வெச்சிருந்தாகய் இப்போ ரீசன்காக வந்து என்ன பண்டாங்க ஆ ஏசி போட்டு வெச்சுருக்காங்க மாட்டுக்கு சேரியா நா வந்து அப்டிதா சொல்லுவ நாங்க நாங்க இங்க வெளிய போவோ இல்லையான் நீங்க சொன்ன மாரிதா அங்க அங்க நறைய மாடுங்க நா எருமமாட தாண்டி நார்மல் மாடு அங்க அங்க இருக்கு அப்ப நா வந்து கேப்ப நா நறைய கொஷ்டின் எங்க வீட்டுக்காரங் கிட்ட கேப்ப இது பாவோல்ல வெளிவே நிக் இப்பல்லா மழ பெயிஞ்சாலுமே இப்போ மழ பேஞ்சா மாடுலா என்ன பண்ணு போய் அந்த அதோட எடத்துல போய் உக்காந்துக்கு என்ன சொல்வாங்க அது கோட்டு கொட்டா சொல்வாங அதான ஆ கொட்டாய் அது சொல்வாங் இல்லையா அங்க போயோ ஆ அது போயோ இதுக்கு அதுக்கு அந்த மழயில கூட நம்ப நம்ம ஊர்ல எல்லா என்ன யோசிப்போ அச்சச்சோ மழையில நனைதே ஆ இ நம்ம ஷெட்ல போட்டுருந்தாதா சாறல் அடிக்குதேன் பாவோம் பாப்போ ஆனா இங்கெல்லா வந்து அப்புடி பாவோம் கூட பாக்க மாட்டாங்க அந்த மாட்டோட அந்த இது ஒரு நாள்ள என்ன பண்ணாங்க இதே மாரிதா நீங்க கேட்ட மாரிதா நானும் ஆச்சிரியமா பாத்தனா ஒரு நாள்ள அந்த டைமுக்கு கூட்டுன் போயிட்டு பாரு அவரு வராரு ஒன் வீட்ல வராரு அவர பாத்தா மாடு பால் கரக்குர மாரி இருக்கா இல்ல உள்ளுந்து ஒரு டப்பா எடுக்குறாரு மாடு பால்கரக்கறாறு ம் மறுபடி போறாரு வண்டில அந்த மாட்டுக்குஅவருக்கோ எந்த சம்மந்தமே யில்லா ககான் அது மாதிரி இருக்கும் நான் கேட்பேன் நறைய வந்து இந்த மாடலாம் புடிச்சுட்டு போயிட்டு கால வெட்டுவாங்க இல்ல அது மாதிரி என்ன பண்ணா அதெல்லாம் வெட்ட மாட்டாங்க அந்த மாட்டுக்கு தெரியும் அவங்க வீடு இங்கல்லாம் பக்கத்துலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய தொந்தரவு பண்ண இங்க வந்து நிறைய கார் எல்லாம் நீக்க வைப்பாங்களா கார் எல்லாம் வந்து இடி ஓ ஸ்கராட்ச பண்ணி விட்டுறோம் அஹ் இப்போ ஒரு கூட்டமா நாலு எருமமாடு வந்து கார் முட்டுச்சினா என்ன ஆகும்
கார் ஓடஞ்சிரும்
ஆஹ் நெறைய வாட்டி ஸ்கிராட்ச் பண்ணி போயிடும் அது க கா கொம்பு இருக்கு இல்லையா அதுக்கு அதுக்கு சொரியனும்னா கார்ல சொரிய பார்த்திங்கன ஸ்கிராட்ச் பண்ணி விட்ரும் நிறைய வேலைகள்லாம் பாத்து போ பாத்து விட்டு போய்டும்
ஆமா ஆமா
செரி செரி செரிடா நான் அப்புறமா பேசட்டுமா
ஓகேக்கா ஓகேக்கா ம் உம்